எப்டி இருக்கீங்க
எப்படி ஆ சாப்பிடணும் இன்னும் இல்ல தோழனே இப்பதான் செஞ்சேன் லெமன் ரைசு வாழக்கா பொரியல் தோழர்
சேரி சாப்
இன்னும் இல்லைங்க தோழே செவ்வாய் கிழமை குளிச்சட்டுதான் சாப்பிடணும் நீங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க உங்க நா ஷிபிட் விட்டு பாத்தீங்களா எப்டி போச்சு
புரியல தோழர்
அப்படிங்களா அப்படிதான் இருக்குன்னு தோழர் நீங்க கொஞ்ச இது பண்ணுங்க உங்க ஃபேமிலி எல்லாம் எப்டி இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க
ஆஹ் சாதம் கீர கொழம்பு மாரிசாம்பார்
கீரை பொரியல் வச்சிருக்காங்களா
இல்ல சாம்பார் மாரி
சாம்பார் மாரி நல்லா இருந்துச்சுங்களா
ஆஹ் நல்லாந்துச்சு
ஓகே ஓகே உங்க டாஸ்க் வந்து இங்க இது பேச கூட பர்சனல்லா பேசிக்கலாம் விடுங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்ல
உம் என்னாது புரியல
ஒண்ணும் இல்லைங்க தோழர் வேற என்ன தோழர் சொல்றேன்றீங்க பேசுங்க
நீங்கதான் பேசனு
புரியலிங்க தோழரு வயசு வேற ஆயிட்டே இருக்கு ரெண்டு பசங்களுக்கு சரிங்களா ஒருத்தனுக்கு இருபத்தி ஆறு வயசாவது ஒருத்தனுக்கு இருபத்தி நாலு ஆ இருபத்த அஞ்சு ரன்னிங் ஓகேங்களா இருபத்தி நாலு முடிஞ்சு இருது சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்றேன் அவங்க லைஃப் அவங்க பாத்து அவுங்கவுங்க லைஃப் அவங்க பாத்துக்கணும் அப்படின்றதுதான் என்
கலாணம் பண்ணா இது கடன் பண்ண லைஃப் பாத்துக்கலாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க
ஏன்னா அந்த இந்த வயசுல கஷ்டப்படும் பியூச்சர்ல வந்து எப்டி இது ஒரு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரிய வருமா அப்டின்றது தான் எனக்கு வந்து
இப்ப ஏன் கஷ்டப்படுற கல்யாண பண்ணி அவங்களும் கஷ்டப்படுவாங்கல
அப்டி இல்ல இல்ல இல்லைங்க தோழர் சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அவுங்களுக்குனு ஒரு பார்ட் னர் இருக்காங்க நம்மளுக்குன்டு பக்கத்துல ஆள் இருக்காங்கல்ல நம்ம அவுங்களை கேரிங் பாத்துக்குனும் அவுங்க வந்து உங்கள கேரிங் பாத்துப்பாங்க அப்டின்டு யோசிக்கலாம்ல நம்மளுகுன்டு ஒரு ஆளு நம்ம பின்னாடி இருக்காங்கல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நம்மளுக்கு இ நம்ம பொண்ணு ஒரு பொண்ணு நம்ம பின்னாடி இருக்குதுல்ல அவங்க நல்லா பாத்துக்கணும் அவங்க நல்லா செய்யணும் அவங்களுக்கு என்னவோ அவங்களுக்கு பூர்த்தி பண்ணணும் அப்டின்றத யோசிப்ப யோசிப்பாங்க விளையாட்டுத்தனமா இருக்காங்க என் ரெண்டு புள்ளங்கலும்
அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது தோழி தோழி
காலையிலயே எழுந்துருந்து கல்யணம் பண்ணிக்கோ கல்யணம் பண்ணிக்கோ கத்து நீ லவ் பண்ணி கல்யண பண்ணிக்கோ அண்ணனா கூட நான் பா்த்தப்பேன் நீ லவ் பண்ணிட்டு போய் எங்க என பொண்ணு கிடைக்கது ரொம்ப கஷ்டம் தோழர் அது ஒன்னுமோ பண்ண முடியதுல்ல பொண்ணு கிடைக்கவே கஷ்டமா இருக்குது பொண்ணு எங்க போய் தேடுறது எங்க போய் குடுப்பாங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்லிங் அந்த பொண்ணுங்க புரிஞ்சட்டு இருப்பாங்க போய் இவரோட கேரக்டர் இதுதானே அப்ப வந்து நம்ம வந்து அட்ஜஸ் பண்ணிக்க நம்ம புதுசா பொண்ண தேடி அது வந்து அவங்க கிட்ட நீங்க கோவப்படுறது கத்துறது அது என்னடா இது இவன் இப்டி இருக்கிறானே அப்பன்டு யோசிக்க கூடாது லவ் பண்ற பெண்ணு கரொட்ட இருக்கும் இல்லையா அப்டியெல்லாம் யோசிக்கிராங்க தோழர் ஏன அது அது காலத்தில மோரோஜ் பண்ணிடங்கன அடுத்த வேலை என்னவோ அத செஞ்சு விட்டுலாம் நம்போ என்னோட ஹஸ்பன்டுக்கு உடம்பு முடியல தோழர் சத்தியமா சொல்றன் ஹஸ்பண்டுகு உடம்பு முடியல அவரை வச்சுட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடிய மாட்டது பொட்ட புள்ளைங்கல இருதா கல்யாணம் பண்ணட்டு இருப்பன் இன்னேநேரம் எவ்ளோ மாப்பிள்ளைங்க வந்துருப்பாங்க ஆம்பள பசங்கன்ரதுனல ஸ்டெப்புக்கு எடுத்து என்னால மூவ் பண்ணவே முடிய மாட்டேது எனக்க போன் ஸ்டரென்த் யாரும் இல்லைங்கள பசங்க ரெண்டு ஆம்பள பசங்க வச்சுட்டு நான் என்ன பண்றது சொல்லுங்க புரியுதுங்களா
டைம் வந்தா அவங்களோ கல்யாணம் பண்ணிப்பாங்க இன்னம் டைம் இருக்கு கல்யாண வயசு இன்னும் வரல அவங்களுக்கு சரியா முப்பத்த அஞ்சு வயசுல கல்யாணம்பண்ணிக்கறாங்க நீங்க இப்பயே பண்ணீங்கன்னா எப்டி ம்ம்
அவங்க பதினஞ்சு வயசுல கல்யாண பண்ணேனா அவங்க குழந்தை குட்டி ஆயிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க பாதி கோழவன் ஆயிட்டு அந்தபுள்ளகிட்டா எஞ்சாய் எஞ்சாய் பண்ண கூட முடியாதுல்லைய ஏய் தூரம் பே என்ன நனோ டேன்சன்ல இருக்கோன் எனக்கு பி பி சுகர் இருக்குது கொழந்தைகிட்ட சொல்லுவா கடவுபிடி அதே நீங்களும் ஒரு குழந்தையா இருந்துட்டு அது ஒரு குழந்தையனா அந்த குழந்தையங்க நீங்க கொஞ்சம் இ ஐயோ நம்ம குழந்தை இல்லது நம்ம நம்ம பையன்ண்ணட்டு நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க வெளியே கூட்டுட்டு போயிட்டு என்ஜாய்வா அது ஒரு ஏஜ் என்ன உங்களுக்கு அந்த கரெக்டான ஏஜ் இருன்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆவலம் ஆ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு எங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு எங்க அப்பாக்கு நான் ஃப்ரெண்டு அப்படனு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் அதே பொட்ட பிள்ளைன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து மேரேஜ் ஏரேஞ் பண்ணி விட்டுடலாம் இல்லையா அந்த அந்த ஏஜ்ல பண்ணன்றதுத என்னோட மோட்டிவ் ஆனா எப்டி சொல்றது எனக்கு எந்த வருமானமும் இல்லைங்களா அதனால என்ன பண்றதுன்டு எனக்கே புரிய மாட்டுது எ பைய சின்ன பையனிட்ட சொல்லிட்டேன் பெரிய பையன் சொல்லி புரிய வச்சுன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்து தான் இருக்கனும் அவங்க லைஃப் அவங்க பாக்கணும் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன லைப் நீங்க பாத்துக்க போறீங்க நாங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நான் ஓடி ஓடி நான் வந்து பியூட்டிஷனா ஓடி
மேரிஜ் ஆனா இத இத
என் ஹஸ்பண்ட் வந்து அப்ப வந்து எதுக்கும் போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க பசங்க பபீஸ் கட்டும் வீட்டுக்கு வருமானம் வருனு ரொம்ப கஷ்டம் வருறுமை ரொம்ப எங்களது ஆனா கூட பாக்கறதுக்கு நல்லா மெழுக்கா வச்சு சுத்தி இருந்தேன் பசங்க நல்ல கஷ்டம் தெரியமா வளர்த்துட்டேன் அது என் பிள்ளைங்களுக்கு எப்டி நான் புரிய வைக்கணும்ன்றது எனக்கே தெரியல தோழர் ஆனா இந்த மாரி ஆப் வந்துது அதன் கிட்ட நான் மனசு விட்டு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எனக்கு ரெண்டுத்துக்கிட்டயோ வந்து ரெண்டு பாசகிட்டயோ நான் மனசு விட்டு பேசுறேன் மற்ற நேரத்துல ஆ போபனை வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க கேட்க மாட்டேங்க என்னான் பேசுற வெய் அப்படின்ங்க நானே டென்ஷன்ல இரு இப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு தோழன்
எதுனால தோழி டயத்துக்கு அதன்னா பண்ணானே
பத்துநிமிஷம் வர மனசு விட்டு பேசுறோம் இல்லைங்க களா அதுனால சொல்றன் தோழர்
அது பசங்க கிட்டயும் பேசலாம் தோழி
மத்தன் கிட்ட போயிட்டு மத்தன் கிட்டதான் இப்ப நீங்க யாரோ எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றா இல்லையா எனக்கு மனசு விட்டு உங்ககிட்ட பேசலாம்ல அதே ரொம்ப சந்தோஷம் தோழர்
இப்ப என்ன சொல்ல வர்ற நீ தெளிவா சொன்னா நல்லாருக்கும் தோழி
லைஃப் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் கொஞ்சோ பாருங்க தோழன் ஆஹ் தோழன் நீங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துருக தோழன் பொண்ணு கடைக்க மாட்டேது தோழன் தோழன் ஏ எங்க வீட்டு பெரியவங்க சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டேன் போறாங்க தோழன் என்னா பண்றது என்னோட சிஸ்டர் சிரிக்கிறாங்க
சிஸ்ட பேச இதுக்கு ரெண்டு வயசு நானு எவ்ளோ ட்ரை பண்றேன் தோழி ஆமா ட்ரைப் பண்ணல்லாம் இருக்கு என்ன பொண்ணு நல்லா இருக்கு மா அப்டின்ற மாரி
தோழன் அமைய மாட்டுதான் உங்கக்கென ஒரு லைஃப் பார்ட்னர் கடைக்க எப்ப கிடைப்பாங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க அது எப்படி இருந்தாலே சந்தோஷமா ஏத்துக்கோங்க ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட் இப்ப இது இதுவா இருக்கு தோழன் மெண்டல் ஆகுது தோழன் என்னால முடியல
எதனால மெண்ட்ல் ஆகுது தோழி
தோழன் எனக்கு எங்க ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க
பத்து பதினைந்து நாள் தா இருக்கிறாங்கன்னும் உங்களுக்கு வேணா இதுக்
எங்க கூட இருந்தன்னு வச்சுக்கேன் ஒரு ஆம் ஆம்பள வந்து இ நான் செய்யக்கூடாது வே ஆஇப்ப இந்த வேலை செய் அவர் வந்து ஃபோன் ஸ்ட்ரென்த்தா எனக்கு நிக்கோமா இல்லாம நீ தைரியமாறு நம்ம பசங்களுக்கு நல்ல இடமா பொண்ணு பாத்து நம்ம ஜாப்
அவ பத்துன என்ன பத்து நிமிசம் சொல்லலாம்ல
அவரு சொல்ல அவருக்கு என்ன ஓ இருக்கு எத வச்சு அவ சொல்லுவ அவர் ஒரு எங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோ டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க ஓக்கேங்களா அவர் வர வருமானத்த வச்சு குடும்பத்த போயட்டு இருக்கு சரிங்களா வேற எதுன ஓப்பு இருக்கா இல்ல அவரு ஒரு பக்கம் சண்ட குடிச்சிட்டு இருப்பாங்க எங்க கிட்ட உம் அது ஒரு மெண்டல் டாச்சர் எல்லாமே வந்து எப்படி சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கே பைத்தியம் பிடிக்குது என்ன பண்றது சரி எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நெனைச்சுக்கிட்டு அமைதியா போயிடுறேன் தோழன் இப்ப பாருங்க எங்க சின்ன பையனுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்னு பதினெட்டாயிரம் வேணும்ன்றாங்க எட்டாயிரம் சென்ட் பண்டேன் இன்னும் பத்தாயிரத்துக்கு எங்க போயி நிப்பேன் எனக்கே தெரியல சரி காசு இருக்கு சொல்லி நம்ம செண்ட் பண்ணி விட்டலாம் அப்படின்றதுதான் தோழன் எனக்கு ஆனா கேட்டேன் என் பெரிய பையனுக்கு தான் செய்றேன் பெரிய பையனுக்கு தான் செய்றேன் ஆனா செய்யறதெல்லாம் அவருக்கு தான் நான் செய்வேன் நிறைய அவரு அவர் என் கூடிய இருக்கனால நிறைய அவருக்கு செய்வேன் நான் தோழன் எங்க பெரிய பையனுக்கெல்லாம் எது குடுத்தாலும் நானே தான் பாத்து பாத்து குடுப்பேன் அவருக்கு இருந்தான் இது போய் சாப்பிடு இத செய்யன்னு சொல்லுவேன் ஏன்ன ரொம்பல்லாம் தொந்தர பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்துல எங்க சின்ன பையன் தான் தோழன் ரொம்ப தொந்தரவு இது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவங்க அண்ணா கிட்ட போட்டி போடுறாங்க அவனுக்கு தான் செய்தா பண்றன்ட்டு அது தப்பு தான தோழன் சொல்லு உம் ரொம்ப தப்பு தான ரெண்டு ரெண்டும் ஒரே வயத்துல தான பிறந்ததுங்க நம்ம அண்ணாக்கு செஞ்சனா எனக்கு செஞ்ச ஒண்ணுதான அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதே ரொம்ப மனசு கஷ்டமா ஆகுது அப்படியே அழுக வருது
இல்ல அம்மா அப்பா இப்ப தான் யோசிக்காங்க
கண்டிப்பா தோழர் இத பாருங்க டிரெஸ்ஸிங் ப ட்டு வந்துட்டாரு ஆஹ் பண்ணிட்டு வந்துட்ட த்ரீ தௌவுசண்ட் குடுத்துட்டு வந்துட்டாரு ஆஹ் பைல்ஸ் ஃபிராப்ளம் ய சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு துன்னு சொல்றாரு இது போய் இயற்கையா எல்லாருக்கு நீங்க ஏன் இவ்வளே சிக்க சிக்கன சாப்பிறீங்க எவ்ளவு சிக்கன் சிக்க சிக்கன் சிக்கன் எங்க சின்ன பையன் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் வச்ச கூட ஒருத்தன துண்டுட்டு காலி பண்ணிட்டு போயிடுவான் அண்ணாக்கு வேணும் அம்மாக்கு வேணும் அப்பாக்கு வேணும்ல்லா யோசிக்கவே மாட்டேன் எனக்கு இருக்கா அவ்ளவுதான் சொல்லுங்க தோழர் இது தப்பா ரைட்
நீதானே ஆமா நீதானே கண்ட்ரோல் பண்ணனும் தோழி
என்ன பண்றது சாப்பிட இப்ப கூட பாருங்க நேத்து எங்க வீட்ல சிக்கன் கிரேவி செஞ்சாங்க முந்தா நேத்து அம்மாவாசை செய்யலன்ட்டு இன்னைக்கு சாப்பிட நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு சிக்கனே கிடைக்கமாட்டது நான் திருப்தியா சாப்பிட்டேன் நான் திருப்தியா சாப்பிடேன் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா நேத்து தான் திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஏன்னா அவளுக்கு உடம்பு ரீதியா ப்ராப்ளம் இருக்கு சாப்பிடக்கூடாது சரிங்களா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஆனாலும் சாப்பிட்டேன்
ம் ஆஹ் நான் சொல்லுக பிரேதிப் கேக்குதுல
அதுதான் தோழர் இதுதான் சொல்ற நானு வேற
நீங்க தான் நீ தான அம்மா நீ தான கண்ட்ரோல் சொன்னான்
தோழன் அது சின்ன பசங்க இருக்குல சொல்ல அடிச்சு திருத்தி ஒ பெத்து வளத்த என இங்க போக கூடாது அடிச்சனா போக மாட்டாங்க என் புள்ளைங்க போக மாட்டாங்க என் மம்மி திட்டுவாங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க என் மம்மி வருவாங்க என் மம்மி பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க கடையில இருந்து வருவாங்க ஆனா இப்ப அடிச்சாலும் வெச்சுக்கோங்க என்ன அடிச்சன்னா உன்னு நான் அடிப்பேன் அப்படின்ற போல பேசுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க இது தப்பா ரைட்டா சொல்லுங்க அது என் சின்ன பையன் தான் இப்பயும் நல்லா அடி வாங்கறாங்க செம அடி கொடுத்தேன் இப்ப கூட லாஸ் வீக்ல தொடப்பக்கட்ட அப்படியே ஒஞ்சி போச்சு எனுது சொல்லுங்க தோழர் இருபத்தி நாலு வயசு ஆகுது இன்னும் கெழந்தையாவே அம்மா கூடி சு எப்பா நீ நல்லா லைப் பாருப்பா ஆஹ் நான் பாக்குறேன் எனக்கு தெரியும் விடு அப்படின்றாரு பெரியவர் சோ பெரியவர் இன்னும் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிறாரு தோழர் எனக்கு இது வேணும்னா இது வேணும்
ஆமா தோழி அதான் லைப் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் சோ
அது என்னத்தோடு ஆ அது பிறக்க பிற விளைவு யோசிக்க முடிய இருக்குத மட்டும் யோசிக்கக்கும் பின்னாடி என்ன விளைவு வரும் அது
என்ன வேண அந்த பாட்டு தான் சொல்லிட்டு போகலாம் அதே பார்த்தங்கா பாத்துக்குனே அப்படியே செய்ய முடியுமா பிரச்சனை வேலை செய்றது வேலை செய்யும்போது அந்த பிரச்சனை வரும் வ இதுக்கு மேல அந்த வேலை செய்யக்கூடாது
பெரியபையன் ச அது வந்து பிரச்சனை இவ்வளவு நாள் வேலை செஞ்சா ஒன் இயரா வேலை செய்றா கணக்குக்கு அப்படியா அது அவங்க சொல்லிட்டாங்கன்னு அது ஒரு வெக்ஸ் ஆகி உக்காந்துக்கிறாங்களே அது ஏன் அவங்க நமக்கு பிராப்ளம் தான் அது நம்ம சரி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஏ யோசிக் இருக்க மாட்றாங்க
இதுல நம்ம விட்டே நம்ம
தல து அதுதா தல இந்த பத்து நிமிஷத்துக்கு ஏ ரெண்டு ஏ ரெண்டு புள்ளைங் கிட்டயு நா பேசறதுக் சான்ஸ் தல மாத்துனா நீ இன்னா பேசுற ஃபோன வெய் அபின்ட்டு போயினே இருப்பா இதெல்லா பேசாத இல்லனா கட் பண்ட்டு ஒரே ஓட்ட ஓடிறா
இல்ல தெரியு அதுதா ஏ வித்து நம்பிக்கயா போட்றாரு
கரெக்ட் தா நா பேசுறது கரெக்ட் தா
இல்லத்தோழி